வணக்கம் தோ நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கங்க நீங்க
ஆ நல்லாருக்க இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம்
இன்னைக்கு தலைப்பு வந்து சோசியல் மீடிய பத்தி பேசலா
ஆ கண்டிப்பா ம்
ஆ காலையில நம்ம எழுந்திரச்சிலந்து நைட்டு தூங்குற வரைக்கு சோ சில் மீடியா அ இல்லாத லைப்பே வாழ்க்கையே இல்லைங்க எல்லார்த்துக்கு காலையில போன் எடுத்தாங்கன்னா அவ்ளோதா ஆ நெறைய பேரு அதுலயே தா நோண்டிட்டே இருக்கிறாங்க ஆ சோசியல் மீடியா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஃஸ்புக்கு அந்த மாதிரி சமூக தலைங்கள் வந்து இப்பருக்ற ஆ ஜெனரேஷ் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க அதுலயே வந்து இப் ப வந்து நெகட்டிவ் வருது நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குது நன்மைகள் பாக்குபோ நெறைய நம்மாளு இந்த ஆன்லைன் கிளாஸ்லா பாத்தீங்கன்னா கொரோனா வந்து நெறைய நெறைய பேத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உபயோமா இருந்தது அப்ப வந்து அதுல வந்து அ ஆன்லைன் கிளாஸ் அப்ரோ ஸ்டூ இது மாணவர்களுக்கு நெறைய ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லாருக்குது நன்மைகள் பாக்கும் போது அப்றம் வந்து நம்ம வந் து பிசினஸ் ஏதாவது பண்ணனும்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த பொட்டிக்கு அப்றம் வந்து பேங்க் சம்பந்தமானது இந்த மெரிலா ப போது நம்மளுக்கு வந்து டிரான்ஸ் டிரான்ஸ்ர் பண்ண ம் டிரான்ஸ்சர் பண்றதுக்லா ரொம்ப ஈஸியாவு இருக்கு ஆன்லைன்ல மூலமா ஒர்க் பண்றதுக்லா ஆ நீங்க இத பத்தி என்ன சொல்றீங்க
ஆ கண்டிப்பா இப்ப வந்துட்டு சமூக வலைதளங்கள் தா வந்துட்டு இப்போ எல்லாரோட லைஃப்ப ஆட்டி படச்சிட்டுருக்கு அப்டின்டே சொல்லலா அதுவு வந்து முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலா நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த கா ஃபோன வச்சுட்டு இந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணல அப்டின் தோணுது ஏனா வந்துட்டு இப்ப அதுவு இந்த ஒரு ஒரு கரோ கொரோனான்ற ஒரு விஷ்யம் வந்ததுக்கு அப்பற தா வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா எல்லாருமே ஃபோனு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பச்சட்டாங்க அது இல்லாம நெறைய அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்சு அதெல்லா பாக்குறது அதுக்கப்பற வீட் வீட்லே இருந்தோ இல்லையா அந்த கொரோனா டைம்ல வெளிய வேலைக்ன்னு யாராலையு போக முடியாம ஒரு சூழ்நி
அப்டிதா
ம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே அந்த டைம்ல தா நீங்க பாத்தீங்
பேரு வீட்லே இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் நெறைய பாத்துட்டு இருந்தாங்க
ஆமா அந்த டைம் டைம்ல தா என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேனு சொல்லி ட்டு ஆரம்பிச்சது அதுலேயே வந்துட்டு ஒரு லட்சக்கணக்கான ஒரு சம்பளம் வர மாதிரி வந்துட்டு எல்லாரு ஆ வேலை செய்ய ஆரம்பிச்சது அந்த மாதி ஹ என்கிட்ட நானு வந்துட்டு நமக்கு தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ல அந்த அளவுக்கு வியூசும் போகல ஆனா வந்துட்டு நா ஆரம்பி ச்து வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனோ செவன்டீன்லோ ஆரம்பிச்சே பட் அதுக்கப்பறமா வந்துட்டு என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல
என்ன எத பத்தி போட்டுட்டுருந்தீங்க
ஆ கிச்சன் சமையல் பத்திதா அத பத்திதா நெறைய வீடியோஸ் போட்டே எயிட் ஹண்ட்ரடண் நயன்டின்னோ என்னவோ இருக்காங்க அதுனால வந்துட்டு நைன்னுக்கு சப்ஸ் சப்க்ஸ்ரைபர் வந்து ஆயிரோ சப்ஸ்க்ரைபர்ஸ் மினிமம் வேணு அதுக்கு வந்துட்டு அதனால அந்தளவுக்கு க்கு என்னால வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து
என்ன கம்மியா இத வந்துருங்க இப்ப எயிட் ஹண்ட்ரட் வந்துருச்சுல்ல வந்துரு
இது வந்து நா எப்போ ஓபன் பண்ணன்னா டூ தௌசண் எய்ட் எயிட்டீன்ல ஓபன் பண்ணது அதுக்கப்பறோ கொரோனா டைம்ல நா வந்துட்டு யூஸே பண்ணலா யா எதுவு பண்ணவே முடி எங்க அக்காவு நானு சேந்து அத ஓபன் பண்ணோ அதுக்கப்பறமா என்னால எதுவு வீடியோஸ்சே போட முடில எதுவுமே செரியா வந்துட்டு அத கண்டினியூஸ்சா என்னால பண்ண முடியல அப்டின்ற மாரி ஒரு சூழல் ஆயிடுச்சா அதுக்கப்பற அத அப்டியே அ அது அப்டியே இருந்துச்சு அதுனால எந்த ஒரு பயனுமே இல்லாத மாரி அப் அப்டியே போய்டுச்சு அ அப்றோ ம் அ பழய அந்த டாபிக் வரணுன்னா வந்துட்டு ஃபோன் அந்த அ சோசியல் மீடியா ஆப்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நெறையா நம்ம ஓபன் பண்ணி அதுக்கப்பறோ அந்த அந்த பேக்கிங் சீ பேக்கிங்குன்ற அ இந்த சோ கௌ கொரோனா டைம்ல தா வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்துட்டு அ வெளிய போக ஆரம்புச்சோ நம்ம அந்த டைம்லதா வந்துட்டு செரி எதா உருப்படியா கத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நா பேக்கிங் கத்துக்கறதுக்காக நா ஒரு க்ளாஸ் போனே அது இங்க கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மாரி வெச்சு க்ளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்துட்டு ஜாய்ன் பண்லான்னு சொல்லிட்டுப் போய் ஜாய்ன் பண்ணி அந்த ஒரு மாசம் கோர்ஸ் அதுலா வந்துட்டு கேக் கேக் எப்டி பண்றது அதுக்கப்பற ஆ ப்ரௌனி எப்டி பண்றது அப்பற பிஸ்கேட் து ஆ ப்ரெட்டு எல்லா எப்டி பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லி குடுத்தாங்க அதுக்கு சர்ட்டிஃபிகேட்டு குடுத் த்தாங்க கவுர்மெண்ட்டு அந்த இது சர்ட்டிஃபைட் சர்ட்டிபிகெட்டு அது குடுத்ததுக்கப்பறோ அத வெச்சு நா வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னெஸ் மாரி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்ட்டு பெரிய பிஸ்னஸ் ல்லா இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டு ஒரு அவுங்க கேக்குற ஆடர நம்ம ம் அ வீட்ல இருந்தே பண்ணி குடுக் கிலான்னு சொல்லிட்டு ஒரு ஓட் வங்கி ஆ பண்ணி குடுக்க ஆரம் ச்சே நானு. சோ அத வந்துட்டு ஸ் சிம்பிளா வீட்டோட தா நா பண்ணிட்டு இருக்கே. யாரா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா மட்டு பண்ணி குடு க்கரது உண்டு. அந்த மாதிரி ஒண்ணு போய்ட்டு இருக்கு. சோ எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க. நீ இன்னு கொஞ்சோ அத நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி அத சமூக வலைதளங்கள்ல எல்லா பேஜ் எல்லா க்ரியேட் பண்ணி அத அடுத் த லெவலுக்கு கொண்டு போலால அப்டின்னு சொல்லுவாங்க நா அந்த மாரி எதுவு பண்ணாம இந்த இப்டியே வேற எதா வேலை தேடலா ஆ சின்னதா வீட்ல இருந்தே பண்ணலா நமக்கு ஃப்ரீயா கெடைக்கிற நேரத்த வச்சு ஏதாவது பண்ணலா அப்டின்ற மாரி ஆ இப்போதை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லலா அப்பறோ சமூக வலைதளங்கள் வந்துட்டு ஆமா அவனு சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஒரு ஹோம் ஒர்க் வரணுனா செரி அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம ஃபோன்ல தா வந்துட்டு வந்துட்டு இருக்கு க அப்டின்னு சொல்லா அதனால ஃபோன் யூசேஜு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்டின்ற மாரி ஆயிடுச்சு சோ இந்த மாரி ஃபோன் அந்த ஆ இன்ஸ்டாகிராம் அந்த மாரி சோசியல் மீடியா வச்சே வந்துட்டு நெறைய பேரு ஆ எதோ ஒண்ணு பண்ணி கொஞ்சோ சம்பாதிச்சுட்டு ருக் காங்க அப்டின்னு நெனைக்கிறே நானு நெறைய பேர் ஆக்சுவலா ஒண்ணுமே தெரியலனா கூட ஏதோ ஒண்ணு நா வீ ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கே காலேல இருந்து நைட் வரைக்கு என்ன பண்றேன்றத வீடியோ எடுத்து போட்டே அதயு வந்துட்டு லட்சக்கணக்கான வியூஸ் வந்
மக்கா உங்களுக்கு எட்நூறு ச ஸ்கிரே இருக்காங்கல்ல இன்னு எரநூறு தான ஆயிர வர்றதுக்கு சீக்கிர வந்துருங்க
அதுதா வரமாட்டேங்குது
வரு நீங்க எதாவது ம் ரொம்ப இதாகறதுக்காண்டி ஏதோ இப்போ இதெல்லா டெக்னிக்கல்லா யூஸ் பண்றாங்களா அந்த மாரி நீங்க
ஆமாமா ஆ அந்த மாதிரிதாப்
இப்ப ஆயிரோ சப்ஸ்க்ரைபர் எவ்ளோவு அமொண்ட் கெடைக்கு மன்த்லி
அது தெரில ஆயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து அது இல்லாம வந்து நம்ம ஒரு வீடியோ எவ்ளோ வியூஸ் வருது அப்டின்ற ஒரு கணக்கு இருக்கு
ஆ அதா ஆயிர சப்ஸ்க்ரைப்னா எவ்ளோ கெடைக்குன் கேட்டே அமொண்ட் வரு
ஹீ நா அந்த அளவுக்கு இன்னு பாக்கலேயே நானு செக் பண்ணி பாக்கல இப்ப நெறைய என்ன வந்து த ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ அவுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா மாத்திட்டே இருக்காங்க அப்டி மாத்து போது வந்துட் டு அந்த அமொண்டும் டிஃபர் ஆகுனு நெனக்கிறே என்ன பத்தாயிருபா இருவதாயிருபா அந்த மாரி வருன் நெனை க்கிறே தெரில எனக்கு ஏனா வந்துட்டு எனக்கு இன்னு ஆயிரோ சப்ஸ்க்ரைபரே வர்லையா அதனால அத பத்தி நாங்க இன்னு ரிசர்ச் பண்ணியே பாக்கல அதனால எனக்கு சரியா தெரியலன் சொன்னே இதுக்கு ஆமா அதுதா
பெரிய லெவல் தாங்க கெடைக்கிறது
அதுதா என் ஃப்ரெண்ட்ட ஒருத்தர புடிச்சி அவுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்
ரொம்ப கஷ்டோ அதா இவ்ளோ சப்ஸ்க்ரைப் வந்துருக்கு பெரிய விஷ்யதா நல்ல ஆளுகதா அதுனால ஸப்ஸ்க்ரைராரு
ம் நா உங்களுக்கு அனுப்பி வைக்கிற பாருங்க நீங்க அதுக்கப்றோ நீங்க சொல்லுங்க இந்த ஸ ஸோஸியல் மீடியா பத்தி வேற என்ன ஃபீல் பண்றிங்க
ஸோஸியல் மீடியா வந்து நெறைய பாஸ்ட்டிவ் இருக்குது நெகட்டிவ்னு பாக்குபோது நெறைய பேரு இந்த ஸோஸியல் மீடியால வந்து தப் பான நியூஸ்லா பரப்றது அது வந்து நெறைய பேரு நம்ம படிச்சவ நெறைய பேர் வந்து நம்பமாட் டாங்க நம் படிக்காதவங்க அத பாத்தோன் நம்பிர்றாங்கள ஸோஸியல் மீடியாவ பாத்து ஸோஸியல் மீடியால வாரது எல்லாமே அவுங்க வந்து உண்மனு நெனச்சிக்றாங்க நெறைய பேரு அப்புறோ தப்பானா நியூஸ் பரப்றது அப்றோ வந்து இந்த போன் பாக்றெ அந்த கொஞ்ச நேரோ இன்ஸ்டா பாக்றெ இந்த நேரோ கொஞ்ச நேரோ ஸோஸியல் மீடியால கொஞ்சோ பாக்ற அப்டின்ட்டு அதுலே டையத்து வேஸ்ட் ஸ்பணட் பண்ணிட்டு ரொம்ப நேரோ அதுலய ஒர்க் பண் அப்டியே பாத்த ரீல்ஸ் பாத்துட்டே இருப்பாங்க டைம் அதுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகு ஆ இப்ப ஒன்னு வந்து ஒன்னு பாக்குறே அப்டின்டு உள்ள போயிர் வாங்க அப்டியே பாத்துட்டியோ உக்காந்தே இர் ப்பாங்க டைம் வந்து அவ்ங்களுக்கு வந்து அதுலயே போய்ட்டு வேற எதுல அவ்ங்க நெனைக்காம வேற எதுல கான்ஸ் டன்ஷன் பண்ணாம இதுலே உக்காந்துர்க்கவங்கலா நெறைய பேர் இர்க்குராங்க அ கொஞ்ச நாள் பாக்கலா பாத்துட்டு நம்ம வேற ஊருக்கு போய்றணு அப்பதா அடுத்த கட்டத்துக்கு நம் போ முடியு பாத்தினா நறையா இதுதா இன்ஸ்டா ஸோஸியல் மீ இதுலதா நெறைய இருக்குறாங்க ரீல்ஸ் பாத்துட்டே இப்ப இருக்க வீட் ல எல்லா மத்திய நெறைய வீட்ல பாத்திங்கன்னா நாலு போ ஒரு ஆளு வீட்ல நாலு பேர்ன நாலு பேத்துக்கு ஃபோன் எல்லாரு ஒரு ரூம்ல போய் படு த்துகிட்டு அத பாத்துட்டு ஒரு வீட்ல இருந்துகிட்டே மொகத்த பாத்துக்குற மாட்றாங்க சாப்புட்றக்கு முன்னே வந்து சாப் ட்டு போய் திருப்பி இது பண்ணிக்கிறாங்க இப்ப இருக்குறவங்களுக்குள்ள வந்து நெறைய அந்த ஒற்றுமை இது என்ன சொல்லுவாங்க பாண்டிங் இல்லாம போதுன் வேற நெறைய ஆட் டிக்கல் எல்லா படிச்சிக்கனுமே அப்புறோ பாத்தீங்ன்னா வெளி வெளில போய் நெறைய கொழந்த வந்து வெளயாடவு மாட்றாங்க பாத்தீங்ன்னா ஃபோன் வந்ததுல இந்து நெறைய வந்து கையில வச்சுட்டு ஃபோன்லயே வீட்லே உக்காந்து கேம் வெளையாட்றது அத பாத்துட்டே உக்காந்துக்றது நாங்களா சின்ன பிள்ளைய இர்க்கு போலா பாத்தீங்ன்னா நெறைய பேர் வெளிலேதா அதிகமா விளையாடுவாங்க பிள்ளெய சவுண்டு நெறைய கேக்கு கொழந்தைங்க சவுண்ட எல்லா பாத்து எங்க ஸெட்டு பிள்ள எல்லா இப்ப பாத்தீங்கன்னா அவளக்க வெளில யார் கொழந்தைகளு பாக்க முடியில பார்க்ல பாக்கலா இப்ப மேக்ஸ்மம் பாத்தா வெளில தெருவுலலா பாத்தா வெளையாட்றது இல்லேல்ல
ம்ம் எல்லாரு போன் வச்சுட்டு வீட்லேயே உக்காந்துட்டு இருக்காங்க
அப்பறொ சமையல் நம்மளுக்கு எதோ ஒரு சமையல் தெரியலன்னா அதுலபோய் யூடியூப்ல பாத்துக்கறாங்க நெறைய பேரு அது ஒரு நன்மைகள் இருக்குல்ல அப்புறொ வந்து மாணவர்கள் இப்ப வந்து நெறைய நன்மைகள் இருக்குது இப்ப வந்து டூசன் போகும் முடியாதவங்களா அதுலேயே டுயூஷன் எடுக்குற மாரி யூடியூப்ல நெறைய இப்ப மேக்ஸ் லா பாத்தீங்கன்னா நம்ம பாக்கனு திருப்பி திருப்பி போட்டு பாத்து கேக்கணும்னு கேட்டா யூடியூப்ல மேக்ஸ் நெறைய நெறைய வாத்தியார் டீச்சர்ஸ் எல்லா எடுத்து வீட்யோ போட்ருக்காங்க அத பாத்து இப்ப இருக்குற கொஞ்சொ ஏழை மாணவர்களு அதுலயே படிச்சுக்கிறவங்களு இருக்குறாங்க கேள்விப்பட்ருக்கே அது ஒரு நன்மையில் இருக்குது அதனால சோசியல் மீடியா நமக்கு நன்மையில் தீமைகள் நெறையா இருக்குது
ஆமா ஆமா அத நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றத பொறுத்துதாருக்கு நன்மைகளு ரொம்ப அதிகமா இருக்கு தீமைகளு இப்ப பாத்தீங்கின்னா வந்துட்டு நெறிய அந்த மார்ஃபிங் பண்றது நம்ம இப்ப அதுவு இப்போ வந்திருக்கவ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த ஏ ஐ வெச்சுல்லா வந்துட்டு வேற ஒருத்தர் மொகத்த வெச்சு வேற ஒருத்தரோர ஒண்ணுமே அவுங்க பண்ணிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலுமே அவுங்க வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அவுங்களே வந்துட்டு என்னென்னவோ பண்றமா
இப்ப ஏஐ எடிட்டிங்ல வந்து ஃபுல்லா அப்படியே நேச்ரலா இருக்க மாரியே இருக்குது இல்லங்க நம்பவே முடியலல்ல
ஆமா முன்னாடியில்லா வந்துட்டு அது மார்ஃபிங் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ஓரளவுக்கு
ம் தெரியு ஃபஸ்ட்டு வந்து க்ராபிக்ஸ்ல பண்ணிருப்பாங்க இது லெல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ஏ ஐல பண்றது வந்து சுத்தமா தெரிவே மாட்டுது அ
ம் இப்ப சுத்தமாவே தெரியமாட்டிங்து அ ஆமா ஒரு ஆம் பேசிட்டுரு க்க மாரியே இருக்கு இப்ப பெரிய பெரிய ஆளுங்குள வெ ச்சு அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்துட்டு நிஜம்மாலே அவுங்கதா பேசியிருக்காங்க போலருக்கு அப்படின் நெனச்சு பாப்போ கடைசில பாத்தா ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்ட்டு சொல்லிரு
அந்தளவுக்கு ஏ ஐ வந்து ப பண்ணி வெச்சிருச்சு
இந்த டெக்னாலஜிய வெச்சு அவுங்க கண்டுபிடிச்சா மட்டுந்தா தெரியுது அது ஒரு ஏ ஐ வீடியோனே அந்தளவுக் கு ரியலா ஆ ஆயிடுச்சு தெரியில எங்க போய் முடிய போது
இப்ப நம் மளே நெறைய பேர்யில்லா பாத்தீங்ன்னா இந்த இந்த ஜெமினி ஆப்புன் சொல்லிட்டு நெறைய பேரு ஃபோட்டால்லா போட்டு போட்டாங்க பாத்தீங்ளா சும்மா ஃபேஸ் மட்டு போட்டு ஒடம்புல அதுலயே கா வந்துரு எல்லாமே ஆ ஆ பாத்திங்களா அப்புடே ஒரிஜின்லாவே இருந்தது
செரி நீ ஆ இன்னொரு கால்ல சந்திக்கலா தோழி ரொம்ப நன்றி
ஆ நன்றி வணக்கோ
வணக்கம்